ஹலோ
ஆ வணக்கம் சொல்லுங்க
என்ன பண்ணிட்ருக்கீங்க
எப்டி நேரத்த கொண்டு போறதுன் தெரியாம அத பத்தினா சிந்தனையோடையு யோசனையோடையு இல்லாமையும் நேரத்தை எப்டி செலவிடுறன்னு தெரியாம ஒரு போர் அடிக்கிற ஒரு நிலைமையில உகாந்துட்டு இருக்கோம் நீங்க எப்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணி ட்டு இருக்கீங்க
நா வந்து சும்மா இருக்கே உங்களுக்கு ஏன் நேரம் போகல
எனக்கு சில உடல் பிரச்சனைகள் ஆ சில மனப் பிரச்சனைகள் சில ஆ மன வலிகள் உடல் வழிகள் எல்லாம் சேந்து போட்டு என்ன வந்து ஒரு பாாடா படுத்தி எடுக்குது அதனால எனக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப மிகவும் ஒரு மோசமான நாள் உங்களுக்கு இன்னைக்கி அந்த நாள் எப்டி போச்சு
எனக்குமே வந்து கொஞ்ச நாளா வந்து மனநல வந்து சரியில்ல எது எதுலேயுமே வந்து ஒரு ஹ ஈடுபாடு இல்ல இதுலயுமே வந்து ஒரு தெளிவு இல்ல அப்டியேதா ஓடிட்டு இருக்கு எப்டி சொல்றது எந்த சைடு திருப்பினாலு பிரச்சனை யாக்கு இங்கிட்டு போனா பிரச்சனை அங்கட்டு போன ஒரு பிரச்சனை நேரா போன ஒரு பிரச் ன்ற மாதிரி என்ன பண்ணாலு பிரச்சனையா இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல சேரி ஆஹ வந்து இவ்வளோவு நாள் இருந்திருக்கோ ஆனா இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது கெடையாது இப்ப வந்து எங்க போனாலு பிரச்சன எப்டி போனாலு பிரச்சன எங்க போனாலுமே வந்து ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத மாரி இருக்கு எங்க போனாலு நானு வந்து ஒரு நாலு அஞ்சு எடத்துக்கு போயிட்டே எங்க போனாலு நிம்மதி மட்டு இல்ல அது வந்து என்னனே தெர்ல து என்ன ஆச்சு ஏ அப்டின்றது புரிய நேர சரி இல்ன்றத வந்து நெறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு இப்டி இருக்கு அப்டி இருக்கு நீங்க வந்துட்டு ப கஷ் படுவிங்க உங்க அப்டின்னு சொல்ல போதெல்லா வந்து புரியில பட் இப்ப நமக்கே அப்டி நடக்கும் போது ஓ இதெல்லா உண்மதானா அவங்க சொல்றதெல்லா அப்டின்னு இருக்கு ஆனா அவங்க நல்லது சொன்னா நடக்க மாட்டேக்குது இப்போ ஜோதி ஆஹ் ஜா புத்தகமோ ஜோசோ நீங்க அங்க போயிருவீங்க இப்டி இருப்பீங்க வாழ்க்கையில அதெல்லா கடைக்கு சொல்றதுல்லா நடக்கல ஆனா அவங்க கஷ்டப்படுவிங்க உங்களுக்கு இந்த எடத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரு உங்களுக்கு ஆது பிரச்ச வரு சொறா கரெகா நடக்குது அது எப்டி கெட்டல்லா கரெக்ட்டா இது வந்து நிக்குதுன்றதுதா எனக்கு புரில
சரி அதெல்லா விடுங்க என்ன சோறு சாப்ட்டீங்க இன்னக்கி
நா வந்து தயிர் சாத சாப்ட ம் எனக்கு இந்த வெயிலுக்கு வந்து முட்ட எனக்கு இந்த வெயிலு க்கு வந்து சாப்பாடு சாப்டவே அந்தளவுக்கு புடிக்கல ஏதாவது புடிச்ச ஃபுட் னா ஒரு நேரம் சாப்ட புடிக்கிது மத்தபடி வந்த சாப்பாடுல அவ்ளோவா ஒரு இது இல்ல ஒரு ரொம்ப பசிக்கும் போது ஏதாவது சாப்பனு வ்ளோதுக்கா அவ்ளோதா மத்த நேர வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு தோன்றதே இல்ல ஏன் தெர்ல அதனால தயிர் சாத
நைட்டு இன்னைக்கு நைட்டு என்ன உணவு வந்து கொண்டானனு யோசிச்சு வச்சுட்டு இருக்கீங்க ஏதாவது வேல எல்லா செய்வீல வீட்ல
வீட்டுல வேல செய்வ ஆனா இப்ப வந்துட்டு தோச ஊத்தலாமான்னு ஒரு பிளான் இருக்கு
ம் சரி உம் நா வந்து எத கொடுத்தாலு ச ப்டுவே அதனால ஒரு பிரச்சனையுமே இருக்காது நா வந்துட்டு நா எனக்கு இதுதா வேணு அதுதா வேணு ஆஹ் இது ன்னா சாப்டுவன் அதுன்ன சாப்பிடுவேல்லா எனக்கு தெரியாது நா வந்துட்டு ரொம்பா இயல்பானவ றன் நான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் விட்டுல இருந்து வரல நா ரொம்ப சாதாரண ஒரு ஏழை குடும்பம் தா அதனால இருக்கும்போது நா வந்து இதா வேணு எனக்குை வேணும்ன் எனை எதிர்பார்க்கறது கெடையாது அதனால நா வந்துட்டு ரொம்ப ஒரு ஜோவியலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே ஜாலியா இருக்குது ப்ப வேல
உம் சரி
நீங்க எப்டி எதிர் பாப்பிங்க
எதிர்பார்க்கல ஒன்னு சும்மா அப்டியே நானு ஒன்னு சாப்பாடுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் குடுக்கறதுல்ல ஆனா எப்பயு வந்துட்டு அஹ் கையில எப்பியோ உநாட்டுல இருந்து எப்பயுமே இருக்கு எப்பியாவது தா ரேரா தா நாங்களு சாப்டுவோ எப்பயுமே சாப்பற பழக்க வந்து எனக்குமே கெடையாது காலேஜ்லய இருக்கட்டு அஹ் வந்து கேன்டீன் இருக்கு சாப்பிறதுக்கு வந்து இடமே இருக்கு அங்க இருந்து வந்து அவ்ளோ ஒரு வாட வரும் கிட்டத்தட்ட மத்தியான சாப்ட்டுருப்போ ஒரு மணிக்கு அதுக்கப்ற ஒரு நால்ர மணி கிட்ட வந்து காலேஜ் விட்டதுக்கப்புற வந்து ஒரு அரை மண்நேர வந்து பஸ்ல வந்து உகார்ந்துருக்க மாரி இருக்கு காலேஜ் பஸ் ப்ப வந்து அவ்ளோ ஒரு ஸ்மெல் வரும் உம் வந்து பக்கத்துல கூட இருக்கவங்க அந்த காலேஜ்ல படிக்கிறவங்க கூட பஸ்ல வரவங்க எல்லாரு வந்து அங்க போய் சாப்டுட்டு வருவோ எல்லாமே கடைக்கு ஹ சாப்பாடு கடைக்கு ஸ்நாக்ஸ் கடைக்கு எல்லாமே கடைக்கு போய் சாப்ட்டுட்டு வருவாங்க அப் ப்ப கூட நானு இருக் டு தங்கச்சியா இருக்கட் நா வந்து உட்காந்துதான் இப்போ அந்த அந்த ஸ்மெல்லுக்கு வந்து ரொம்ப பசிக்கு அந்த டைத்துல நாங்க வீட்டுல இருந்து எதாவது எடுத்துட்டு வந்தப்போ அஹ் இப்ப வந்து ஒரு பொறிக்கட்டலையயா இருக்கட்டு இல்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டுந்திருப்போ அததா உக்காந்து இப்ப வெல்ரிக்காய் எடுத்துட்டு வந்து பேக்ல வச்
பொறிகடலை அந்த அளவுக்கு வாட எடுக்குமா
எங்களோட சாப்பாட்டுல இருந்து வாட வராது வெளிய அந்த அந்த க வந்து அங்க ஒரு காஃபிடீரியா இருக்கு அதுல இருந்து வந்து ஸ்மெல் வரு அந்த டத்துல வந்து நாங்க பஸ்ல உக்காந்து இருக்கு போது அது பக்கத்துல இருக்கனால ரொம்ப ஸ்மெல் வந்து இழுக்கு அந்த டயத்துல வந்து நாங்க ரெண்டு நாள் மூணு நாள் பாத்தோ அதுக்கப்பற வீடல இருந்தே வந்து எரியாவது எடுத்து எங்க சாப்டுவோ அப்ரோ மாசத்துல எங்க ஒரு தடவயோ ரெண்டு தடவயோ அந்த அந்த ஒரு மைண்ட் பிக்ஸ் பண்ணிப்போ ஒ ஒரு மாச ஸ்டார்ட் ஆகுதுனா அப்போ ஒரு தடவ சாப்டுவோ ஒரு நாள் நல்லா சாப்டுவோ அதுமே ரேட்டுமே ரொம்பல இருக்காது அந்த டைத்துல வந்து பிரைட் ரைஸ்னா நுப்பது ருவா நுப்பத்தஞ்சு ருவா இருக்கு ஏனா காலேஜ் ஸ்டுடென்ட்ஸ்ன்ரனால குவான்டிட்டி கொஞ்ச நார்மலாக இருக்கும் டேஸ்ட் நல்லாருக்கு உங்க செலவு வந்து கொஞ்ச முப்பது ரூவா நாற்பது ரூவா இருக்கு ஆனா அது கூட நாங்க அந்த டத்துல செலவு பண்ண மாட்டோ அப்போ ஒரு ரெண்டு நாள் சாப்டுவோ அதாவது மாத தொடங்கணுன்னு ஒரு தடவ ஆசக்கு சாப்டுவோ அதுக்கப்ற சாப்ட மாட்டோ அப்ற மாச முடியு போது ஒரு ஆசக்கு வந்து அவ்ளத நடுவுவில என்னைக்காவது நடுவில சாப்ட்டா மாச கரிசியில சாப்பிட மாட்டோம் அப்படி வந்து ஒரு ரெண்டு தடவை சாப்டுவோ அவ்ளவு அதுக்கு மேல வந்து அந்த அங்க போய் நாங்க சாப்பிட மாட்டோ டெய்லியு மெ வந்தாலும் உம் ஆனா இருக்கும் காசு வந்து இருக்கு இல்லு சொல்ல காசு வந்து கையில இருக்கு ஆனா அது வந்து இப்பவே செலவு பண்ணிடக்கூடாது இப்பவே செலவு பண்ணிருக்கூடாதுன்னு வச்சு வச்சு அப்டியே அந்த அடுத்த மாசத்தோட காசு கையில வந்தாதா இந்த மாசத்தோட காசை வந்து நாங்க செலவு பண்ணி முடிப்போ அந்த மாரி ஒரு இதுலதா நாங்க போயிட்ருந்தோ
ஆஹ் நாங்க வந்துட்டு சாப்பாடுக்கு வந்துட்டு ரொம்ப மெனக்கெடல் கிடையாது சாப்பாடுன்ற ஒரு விஷயம் வந்து வயிறத்தறு நெரப்பதுக்காக மட்டுந்தா இருக்கு வயிறு பசிய வந்து நம்ம வந்துட்டு அன்னைக்கு அந்த பசியில இருந்து நம்ம வெளியே வந்தா போது அப்டின்ற ஒரு ஏழ்மை அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு ஆஹ ரொம்ப மெனகிடல் ரொம்ப விஷயத்துக்கு ஆசைப்படுறது கெடையாது எங்களோட அதிகபட்ச ஆசையே அந்த அ உண்ட எங்கள் ஊர்ல கெடைக்கிற பொரட்டா தா எங்களோட அதிகபட்ச ஆஹ் ஒ துரித உணவுன் இப்ப எடுத்துக்கிட்டால எத்துக்கிட்ட எ ஊர்ல வ கெடைக்கிற அ பரோட்டா சால்ன தா எங்களோட அதிகபட்ச ஒரு ஹோட்டல் உணவுங்கிறது அது ஒண்ணதா அதனால நா அதை தாண்டி எங்களுக்கு வந்துட்டு நெறைய விஷயங்கள் வந்துட்டு டாங்க அது பண்ணனு அது சாப்படணு இது சாப்படணு அது வேணு இது வேணும்னு என்னோட இளமை கால வந்து கொண்டு போனது கெடையாது என்னோட இளமை கால அதிகபட்ச உணவு அதிகபட்ச விருப்பப்பட்ட உணவு அந்த பொரோட்டா கடையில கெடைக்கிற அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேல பாத்தீங்கன்னா ஒரு மூ ரூபாய் நாலு ரூபாய தா இருக்கும் அதுதா எங்களோட அதிகபட்ச ஹோட்டல் உணவாவே இருக்கும் அது வந்து வீட்ல என்னைக்காவது வாங்கி குடுப்பாங்க அதனால வாங்கி சாப்பிடுவோம் அதனால எங்களுக்கு வீட்லயும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு எல்லார் வீட்லயும் ஆ செய்யற மாரி நெறைய வகையான உணவுகள் அது வெ வெரைட்டிஸ் நறைய காமிக்கிறதுன்ன நல்ல இருக்காது இவங்க போல எப்வும் போல ஆ இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு ஆ சோறு இருக்கா ஆ ரைட் அதுக்கு தேவையான குழம்பு இருக்கா ஆ சரி ஓகே இன்னைக்கு முடிஞ்சது அதே மாரிதா நம்ம எப் எப்போவுமே வந்துட்டு இன்னைக்கு சமைச்சு முடிச்ச உடனே அது வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்புறம் நைட்டுக்கு வேற செய்யணுன்ற ஒரு பழக்கம் எங்கள் வீட்ல இல்லை ஒரு நேரம் அதிகம் செய்வாங்க அதுல இருக்கும் அதைதா நைட்டு சாப்பிடுவோம் அந்த நைட்டு மிச்சம் இருக்கும் அந்த மிச்சத்தை மறுநாள் காலைல தண்ணி ஊற்றி அதை நாங்க சாப்பிடுவோம் அப்பறம் மறுபடி எப்டி இது ரொட்டீன் அப்பறம் மறுபடியும் மதியம் வந்துட்டு அதே மறுபடி சோறு பொங்குவாங்க அதை மிச்சம் மீதியா நைட்டு சாப்பிடுவோம் அந்த மிச்ச நைட்டோட மிச்சத்தையும் பகல்ல இருக்கும் அதை பகல்ல சாப்பிட்டுக்கு கஞ்சி குடிச்சுக்கிடுவோம் இதுதா எங்களோட இய வந்து எங்களோட மூணு வேலயான மீல் நாங்க வந்து மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நில இருந்து வாழ்ந்து வந்தவங்க எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் நாங்க அடாப் பண்ணி எங்களோட வாழ்க்கைய நாங்க கொண்டு போறதுக்கு ரெடியாகவே இருப்போம் அதனால வாழ்க்கில எவ்ளோதா கீழே போனாலும் ஆரம்ப கவலைப்படுறதும் கடையாது மேலே போனா பழச கிழ இருந்து வந்த இடத்துல நாங்க மறக்க போறதும் கிடையாது அதனால நாங்க எப்வும் ஒரு இயல்பான வாழ்க்கையையும் ஒரு வாழ்க்கைய வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறதுனால எங்க வாழ்க்கைல பெரிய வந்து அடி எங்கள ச எங்கள வந்து எங்கள பாதிச்சது கடையாது எவ்ளோ பெரிய இன்பம் வந்தாலும் எங்களுக்கு அதுக்கான கீழ இருந்து வந்த இடத்த நாங்க மறந்தது கடையாது இதுதா எங்களோட இயல்பான ஒரு வாழ்க்கையா இருக்குது சோ அத பத்தி நாங்க ரொம்ப பெருமையா க பெருமையா நனைக்கிறோம் ஏன்னா ஒரு இளமை பருவத்திலேயே நறைய விஷய தேவையில்லாத ஆ கஷ்டத்தையும் அனுபவிச்சட்டோம் ஏகப்பட்ட அ இய ஒரு சொல்லப்போனா ஒரு மெமரிசையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் கீழேருந்து வந்ததுனால அந்த அடி உதை எல்லாமே பட்டு வாழ்ந்ததுனால ஆ எங்களால எந்த ஒரு கஷ்ட டமும் எங்கள பாதிக்கப்பட்றது இல்ல சோ அதனால நாங்க வந்துட்டு ஆ ரொம்ப சந்தோஷமாவே இப்ப வரைக்கும் நாங்க பொழுது கொண்டு போயிட்டு இருக்கோம் நாங்க இதுக்கப்புறம் எவ்ளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் அந்த உயரம் எங்கள வந்து பெரிய உயரமாவே எங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் கீழேு வந்ததுனால அத நினைச்சு கீழே இருந்து கீழே எழு பாத்துக்கிட்டு சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய கொண்டு போய்ட்டு இருக்கோம் இதுதா எங்களோட ஒரு வாழ்க்கை முறையா இருக்கு அதனால அது வந்துட்டு எங்கள வந்து ஒரு சந்தோஷமான நிலைமைக்கு மனசுல மனதளவுல நாங்க வந்து எல்லாத்துக்குமே தயாரா இருக்கறது எங்களோட எங்களோட மனசக்தி
ம் நாங்க வந்து அப்பட்ல்லாம் இல்ல எப்பயுமே வந்து நனைச்சது கடைக்கும் அதனால அப்டியே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு ஆ அவ்ளோவுதா வேற பெருசா என்னது நினைச்சது இது பண்ணுவோம் கேட்டது கிடைச்சிட்டு இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள்ல கொஞ்ச நாள் கஷ்டமா இருந்துச்சு அப்பறோ மறுபடியும் அது சரியாச்சு அதனால வந்து பெருசா இப்ப இப்ப எப்படி சொல்றதுனா பெருசா வந்து எதுக்குமே ஆசைப்படுறது கடையாது அதனால வந்து லைஃப் வந்து ஒரு மாரி ஸ்மூத்தா தா போயிட்டு இருக்கு எதுவுமே எதிர்பாக்காதனால அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு ஒண்ணமே பிரச்ச பிரச்சன கடையாது இப்பதா திடீர்னு கொஞ்ச நாள வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கு மத்தபடி வந்து பரவாயில்ல அதுலருந்து வெளியே வருவோம் அதுலருந்து வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு ஒரு சொல்யூஷன் கடைக்கும் அப்டின்றத விட அப்டியே போயிட்டு இருக்கும் அவ்ளோதா மத்தபடி வந்து எதாவது இருந்தாலும் வந்துட்டு ஒரே மாரி இருக்காதுல்ல இப்ப கீழே இருக்கும் இப்போ ஒரு கஷ்டத்துல இருக்கோ நாளைக்கு வந்து அந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வருவோம் இப்டி அ இருந்துர மாட்டோம் அப்டின்ற ஒரு நம்பிக்கையில வந்து அப்டியே போயிட்டு இருக்கோம் உன் கூட பேசினதுல நேரம் போனதே தெரியல
மீண்டும் சந்திப்போம்